வணக்கம் நான் பேசுறது கேக்
கேக்றதுங்க கே்கறது
மிகவும் நன்றாக கேட்கிறதா
ஆ மிகவும் நன்றாக கேட்கிறது
சேரிங்க என்ன பண்றீங்க
நானு படித்து கொண்டு இருக்கிறேனுங்க
சேரிங்க நல்லா இருக்கீங்களா
உம் நல்ல இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன்
ம் உம் சாப்டேங்க சாப்டேன் உன் உங்கள் முகத்துக்கு நீங்கள் எந்த விதமான பொருட் மக்கள் எல்லாம் போடு பூசுவீங்கள் போடுவீர்கள்
கோவிலுக்கு நான் செல்ல தா பருவ பிரச்சனை இருந்தா அது போகும் நீங்க
விஷம்
கற்றாலை உங்க சுற்று வட்டாரத்துல எங்கயாச்சும் இருந்தா அத பரிச்சுட்டு வாங்க
கற்றாழை நமக்கு சேர மாட்டிதுங்க மூஞ்சி எல்லாம் அரிப்பிடிக்கிடுதுங்க
அது கற்றாழையே நன்கு ன்றாக கழுவ வேண்டும் கலுவி அதை வந்து நல்லா அரைத்து கொண்டு அதை மூஞ்சில் தேய்த்து ஒரு அஞ்சு நிமி அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுரணும்
சேரிங்க
அந்த அஞ்சு நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணலானா தயிர் ஒரு ட டப்பால போடணும்
சேரிங்க
ஒரு கொ குண்டால தயிறு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கற்றாலயை அரைத்து கற்றாழை எடுத்து அதுக்குள்ள போட்டு அரிசி மாவு போட்டு தேன் போட்டு காப் டித்தூள் போட்டு கலக்க வேண்டும் நன்றாக கல வேண்டும்
எல்லாத்தையும் போடுவேன்
ஆமா வீட்ல என்ன இருக்கோ அது போடுங்க பொட்டு மூஞ்சுக்குள்ள தேக்கு நெறைய மெதுவா டெக் இவ்வளவு வேகமா போட்டு அழுத்தி தேக்க கூடாது
செரிங்க செரிங்க
இதெல்லாம் தேய்ச்சப்பறம்
ஸ்சு
தேச்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க மூஞ்சில
ஓ ஆ செரிங்க
விட்டுட்டு ஆ நல்ல ஜில்லு தண்ணில கழுவ வேண்டும் ஜில்லத்து தண்ணில கழுவிட்டு ஒரு தக்காளியை எடுத்து ரெண்டாக வெட்டி ஒரு தக்காளில்ல வந்து கா தூளு இன்னொரு தக்காளியில வந்து மஞ்ச தூளு தயிர் போட்டு கலக்கி முஞ்சிலா முதல்ல வந்துட்டு காப்பி தூள் இருக்கிற தக்காளி எடுத்து தேக்கணும் நல்ல தேய்ச்சால இந்த மூஞ்சில இருக்கற அளுக்குகெல்லாம் அது வெளிய வந்துரும்
ஆ
அதுக்கப்பறம் தயிர் இருக்கிற தக்காளி எடுத்து தேக்கணும் தேச்சா நம்மளுக்கு வந்து மூஞ்சி வந்து அ ஒரு மாரி இதமா இருக்கும்
மிகவும் நன்றாக தெரியும் அல்லவா
மிகவும் நான் ஆமா அப்பறம் வந்து தேனையும் இந்த வெள்ள சக்கரையும் கலக்கி நம்ம உதட்டுகளுக்கு போட்டா உதடுங்க சுண்டி விட்டா ரத்த சிவந்த மாரி இருக்கும் அந்த மாரி சிவப்பா இருக்கும்
செரிங்க எல்லாத்தையு நான் செய்து பார்ப்பேன்ங்க
செரிங்க கண்கள் கீழே கருவளையம் இருந்தா
கருவிலையம் நம நமக்கு இப்பதைக்கு இல்லங்க ஆனா கண்டிப்பா எதிர்காலத்தில சொல்லுங்க சொல்லுங்க
ஆ உருளைக்கெளங்கு சிறிது சிறிதாக வெட்டி அது நல்லா இல்ல கதை கண்ணல வைக்க அத வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து அந்த சாறு கொஞ்ச தான் வரும் அந்த சார் எடு நெத்தில தேக்கணு நல்லா தேச்சி ஒரு பத்து நிமிஷோ விட்டு கழுவுனா கருவலையம் காணாம போயிரும்
ஓ கண்டிப்
எத்தா
புரியலங்க
எப்டிங்க எல்லாமே தெரிஞ்சுக்
நா என்ன தெரிஞ்சவங்க அப்டி வந்துதேன்
அப்ப எனக்கு பிரியாணி சாப்னும் போல இருக்கி
பிரியாணியாங்க
இந்நேரத்துக்கு பிரியாணி
இந்நேரத்துக்கு எனக்கு ரொம்ப நாளாவே பிரியாணி சாப்டணும் என்ற ஒரு
அப்டிங்களா செரிங்க செரிங்க
எனது இஸ்லாம் நண்பர்கள் எனது இஸ்லாம் நண்பர்கள் என்
செரி
சேரிங்க
நீங்க எப்பமா தூங்குவீங் ம்
நா தூங்க ஒரு மணி ரெண்டு மணி ஆயிருங்க நீங்க எப்பங்
ஆ நூறு மணி
ஒரு மணி அளவுல தூங்கிருவீங்க சேரிங்க தூங்குங்க சீக்கிரமா தூங்குனாதா ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க
ஆமாங்க நீங்கள் எந்த நிறம் ஆம் ஆ ஆ போட்ருக்கீங்க
எந்த நிறம்னா மஞ்சள் நிறம் துணி புடிக்
அஞ்சர ம் ம் ஹும் மேம் காஃபி புடிக் பல நேரம் இப்ப இது
காக்கி துணி உங்களுக்கு என்ன துணி புடிக் ப்போ சுடிதார் புடிக்குமா சேலை புடிக்
எனக்கு ஆ இரவி இரவில்
அது இங்க இருக்கா செரி செரிங்க
அதது புடிக்குங்க நம்ம நம்மளது அம்மாமார்கள்லா போடுவார்கள் அதுதான் அது மிகவும் புடிக் இது மிகவும் காத்தோட்டமாக இருக்குங்க
சேரிங்க எனக்கு சேலை தாங்க புடிக்கு சேலை கட்டிட்டு எனக்கு
ஜிமிக்கி கம்மல் நீங்கள் நீங்கள் ச அப்பா உம் பாவாடை பின்ன எதெது சட்ட கொலுசு ஜிமிக்கி நம்மள் இந்த இது ட்ரை பண்ணி அ இந்த இது பண்ணி பாருங்க மேம்
சேரிங்க நீங்க சொன்னங்காட்டி நா கண்டிப்பா இதைய முயற்சி செய்வேன் மல்லிப் பூ மல்லிப்பூ புடிக்குமா ரோஜாப்பூ புடிக் ன்னு உங்களுக்கு
எனக்கு ரோஜாப்பூ புடிக்குங்க
ரோஜாப்பூ புடிக் மாங்மாங்னு செய்றீங்க எனக்கு மல்லிப்பூதாங்க கபக்
ஆறு மழம் வை
நர்மல ஆமாங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு ரோஜா பூவுல என்ன நிறம் பிடிக்கும் சிவப்பு நிறம் பிடிக்குமா வெள்ளை மஞ்ச
வெள்ளைவெள்ளை நிறம்
வெள்ளை நிறம் தான் பிடிக்குமா நீங்க என்னங்க வேற எ எல்லாரு சிவப்பு நிறம் தான் புடிக்கும் நீங்க வெள்ள நிறா புடிக்கு
இல்லை அமைதி பியர் சு யுத்தம் நோக்கி ஓடரப்பட நானு
உம் மிகவும் நல்லதுங்க உங்களோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
வெள்ளை நிறம் பின்னர் பீட்ரூட் நிறம் இருக்கும ஏய் இ அனந்தது ரொம்ப புடி
அப்புடிங்களா சேரிங்க
உங்களுக்கு எந்தத பூ பிடிக்கும்
எனக்கு ரோசா பூவுல எனக்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும்
அருமை அறுமை
எனக்கு சிற ரோசை பூ கொடுத்தா கூட நான் மிகவும் மகிழ்ந்துடுவேன்
அதேதாங்க
ஆமாங்க உங்களுக்கு என்ன பரிசு யெல்லாம் புடிக்கும்
பரிசூ எனக்கு இனிப்பு நீ புடிக்கும்
இனிப்புகள் எப்படி பிடிக்கும் என்ன மாரி இனிப்பலாம் புக்ஷஹஹஞச நாசஆஆசஅஅஅ சகோதரர் ஓச ளளஞடிக்கும் இப்போ அல்வா புடிக்குமா பர்பி புடிக்குமா
அஹ்ஹ் இல்லைங்க மேடம்
அப்படி இல்லைங்க
ஆஹம் ஆஹம்
குலாப் ஜாமூன் கேசடி அந்த மாரி பிடிக்குமாங்க
இ கே உம்
என்னவன்
இக்ஹ கடையில் விற்கிறார்கள்
எனக்கு நீங்க பே இருக்கிறது
க க கடையில் விக்கிறார்கள் இல்லை இனிப்பு பண்டங்கள்
ஆமா ஆமா
உம்
அதெல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு குலோப் ஜாமுன் பிடிக்குமா
உ எனக்
எனக்கு நீங்க விட்டு விட்டு கேக்குது நீங்க தெளிவா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்
என்னா இல்ல தோழி நான் தடுமாறினேன்
தடுமாறிட்டுருக்கீங்ளா
ஆமாங்க உரையாடுதல் கொஞ்சம் தடுமாறுகிறேன் கொஞ்சம் சிரமப்படிகிகறேன் இப்ப கேள் க்கிறதா
ஆஹ் இப்ப மிகவும் நன்றாக கேட்கிறது இதுக்கு முன்னாடி எங்க வச்சிருந்தீங்க தொலைபேசி யே
ம் ஆ கேக்குது இது முன்னாடி வடக்கு சைடில் வைத்திருந்தும் வலத்தத்தும் இப்பொழுது இடதுபக்கத்துல
செரிங்க செரிங்க
எனக்கு பரிசு பொறுப் தருன் கண்கள் கையாலை சேத்து கொடு அது எதுவா இருந்தாலும் மிகவும் பிடிக்குங்க என் மனதில் என் மனதில் வைத்துக்கொள் ஏ
மனதில் ரொம்ப நல்லதா இருக்கு
ஒருதரின் மிக சிறந்த பரிசே வந்து அவர்களின் நேரோ
ஓ ஆமாங்க நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க
ஓடி எண்ணனு
ஹலோ
உங்களுக்கு பரிசுகள் என்
எனக்கும் கையில செஞ்சது எல்லாமே ரொம்ப பிடிகும் அவங்க கா போட்டு போட்டு வாங்கி கொடுக்கறது எனக்குப் ரொம்ப புடிக்காது
அதே தாங்க
கையில என்ன ஒரு வரைஞ்சு குடுத்தா கூட எனக்கு ரொம்ப புடிக்குங்க
அதேதா
ஆமாங்க செரிங்க என்ன அம்மா கூப்பறாங்கா
ச்சு ச்சு